ஹலோ
ஹலோ
கேக்குதுங்ளாப்பா
ஆ கேக்குது
ஆ என்ன பண்றீங்க நல்லாருக்கம்பா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லார்க்கே
அ உங்க வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லார்க்கோ இது ஸ்டேட்டஸ்ல நீங்க எதோ கல்யாணத்துக் போய்ட்டு வந்த மாரி போட்ருந்தீங்க செரி நானு ஒன்னு கேக்கலான்ட்டு எனக்கு தம்பி இர்க்கா இல்லயா அவனுக்கு அலைன்ஸ் பாத்துட்ருக்கோ எதாச்சு செட்டாகுமான் சொல்லீட்டு செரி இப்ப நீங்க கல்யாண்த்துக்குலா போய்ட்டு வந்தீங்க உங்க ரிலேஷன்ஸ்ல யாராவ்து இருப்பாங்களா
ம்
அப்படினு கேக்கலான்ட்டுதா
ஓ சேரி சேரி உங்க தம்பிக்கு என்ன வய்சு
ஆ ட்வெண்ட்டி சிக்ஸ்ஸு முடிஞ்சு இப்ப ட்வெண்ட்டி செவன் ஸ்டாட் ஆக போது
ஓ என்ன படிச்சிருக்காரு
ஆ பி காம் தா படிச்சிருக்காங்க ஆம ஆ நல்ல ஜாப்ல தா இருக்றா ஐ டி ல வேல பாக்கறா
ஓ அப்டியா சம்பளல்லா
ஆ இருக்குப்பா ஒரு ஃபிஃப்ட்டி ஃபை வர்து அ ஆஃபீஸ்ல வந்து வேற எதுவு சைட் இன்கம் மாரியு வருதுன் சொல்றா
அ ஆ அப்பா அம்மாலா இருக்காங்களா
ஆ இருக்காங்கப்பா
ஆ கூட பொறந்தவங்கல்லா
ஏந்தம்பி தான
அதுதா கூட பொறந்தவங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்பறோ வேற யாராச்சு இருப்பாங்கல்ல அது மாரி கே க்றே கூட எதா அன்மேரிட் யாராச்சு இருப்பாங்கல்ல
இல்லல்ல இல்
நீங்க மட்டுந்தா
ஆமா ஆமா
ஆ சரு சர் சொந்த வீடு இருக்கா
ஆ ஏ இருக்கு சொந்த வீடு
ம்
ஆ அ ரொ ரொம்ப பெரிய வீட்டுலா இல்லப்பா சின்ன வீடுதா
அம்
சின்ன வீடுதா இருக்கு அதுதா இப்ப இப்பதான இப்ப ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயரா தா போயிட்ருக்கா வேல செரி கொஞ்ச நாளு கழிச்சுன ஒரு நில்ல விடா வாங்கற மாரி ஐடியால தா இருக் கா அத் அவனோட ட்ரீமே அதுதா
அ
அவ அவ சம்பாதிச்சு வாங்கணுன்ற தா அவனோட ட்ரீமே ப பொண்ணு வந்து வ வேலை சேந் து அ அவங்களு வந்து ஜாப் போறவங்களா இருந்தாலு ஓக்கேதான் சொல்றா
அ
ஆ அப்பறமா வந்து அ சவர வந்து அவ்வளோ எல்லா எங்க வீட்ல எதிர்பாக்கல
அ
அவங்களுக்கு அ இப்ப பொண்ணு புடிச்சா போது அப்டின்ற மாரிதா இருக்காங்க அம்மா அப்பாவா இருக்கட்டு அக்கா தம்பி இருக்கட்டு
ம் அதுதா எனக்கு தெரின் அதா இருக் காங்க எங்கிட்ட நேத்து இப்போ ஃபங்க்ஷன் போயிருக்கும் போது கூட இது மாரி கேட்டாங்க நல்ல பையனா இருந்தா மட் டு சொல்லுங்க அப்டின்ற மாரி அவங்க பொண்ணுஸவந்து பி காம் முடிச்சிருக்கா அ முடிச்சுட்டு பேங்க்ல ஏதோ வேல செய்றா போல இருக்கு
ம் ம்
இப்போ சொந்த வீடு இருக்கு அப்பா அம்மா ஒரு தம்பி இருக்கா
ம் ம்
அ ஒரு தம்பிதா இருக்கா நல்ல ஃபேமிலி தா அ உங்க ஏரியாலே தா அவ சொந்த வீடு இருக்கு அவங்களுக்கு
ஓ சரி சரி
அ நல்ல ஃ பேமிலி அவங்களு கேட்டாங்க வேணா நா சொல்லி பாக்கறே ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டு அந்த பொண்ணு போடுது என்னன்னா ஒரு மாசோ பேசி பாக்கணுமா
ம் ம்
பேசி பாத்துட்டு அ ஓக்கே அப்டின்னா தா நீங்க ம் ஃபர் தரா யாரா இருந்தாலு பேசணு
இப்ப பைய போற கண்டிஷன்ஸ விட பொண்ணுங்க போற கண்டிஷன்ஸ் தா நறைய இரு
அ ஐயோ அதுதா அ அதுதா நேத்து சொல்லுது
பையன பாக்குறாங்களோ புடிக்குதோ புடிக்கலையோ அப்டின் கல்யாணம் பண்ணிப்பாங்க இப்ப வந்து பொண்ணுங்க வ வந்து அப்டி வேணு இப்டி வேணு எங்க சேல்ரி விட அவங்க சேல்ரி நெறைய இருக்கணு ஆ வெளியூர் கூப்ட்டு போணு அப்டின்ற மாரிலா வெளிநாடு கூட்டிட்டு போணு அப்டின் எல்லா கூட இது இருக்காங்க பண்றாங்க
ஆ
ம்
அதுதா நேத்துதா நேத்து கேட் ட்டதுக்கு அவ மாமிய தா கூப்பிட்டுவே நானு இல்ல மாமி நா வந்து வந்து பேசணு ஒரு மாசோ நா பேசுவே பேசிட்டு நாங்க வெளியெல்லா போயி எல்லா பாத்து பேசி முடிச்சுட்டு ஓகே அப்டின்னாதா நா கல்யாண பண்ணிப்பே இல்லாட்டி நா கல்யாண பண்ணிக்க மாட்டே எனக்கு எல்லாத்துலயுமே செட் செட் ஆகணு செட் ஆனா நா ஓகே சொல்லுவே இல்லன்னா நா ஓ ஓகே சொல்ல மாட்டே ஏண்டி இப்டி பேச ரீங்கன்னா எங்க மாமா எல்லா உனக்கு கெடச்சிட்டாங்க அதனால நீங்க எல்லா நல்லா இருக்கீங்க எனக்கு அதே மாரி கெடைக்கணுல்ல இப்போ எங்கே ஒரு மாசோ கூட வெச்சு வாழ மாட்றானுங்க ஒடனே தொரத்தி விட்டுறானுங்க அப்டின்னா நா எங்கே போவே
ம்
எனக்கு அது மாரில்லா வேணா என்னுடைய டேஸ்ட் க்கு அதே மாரி வரவரு இருக்கணுனு நா எதிர்பாக்கறே அதெல்லா அந்த ஒரு மாசத்துலயே பேசி எல்லா ரெடி பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு வந்து வேலைக்கே போகலன்னா கூட பரவாயில்ல சம்பாதிக்கலன்னா கூட பரவாயில்ல ஆனா நா சொல்றதுக்கெல்லா ஓகே சொல்லணு அப்டிப்பட்ட ஆளாக இருந்தா நானு ஒ துதுப்பே இல்லாட்டி நா ஒத்துக்க மாட்டே
ம்
அப்டின்ற மாரி சொல்லி அந்த அம்மா கண்டிஷன் போட்டிருக்காங்க நானு அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டே எத்தன எடத்துக்கு நானு கூட்டிட்டு போயிட்டேம்மா எத்தன பசங்க கூட்டு வந்து காட்டிட்டே இது நொட்ட அது நொட்ட இது அது இது இவ நல்லா ஹைட்டா இருக் இருக்கறனால எனக்கு வந்து ஹைட்டா இருக்கு வேணான்றா அவள விட ஒரு இன்ச் ஹயிட்டா இருந்தா ஓரளவுக்கு மாநிறமா இருப்பா ரொம்ப கலர்ல்லா சொல்ல மாநிறமா இருப்பா அந்த அம்மாவ விட தா ஒரு இன்ச் தா ஹயிட் இருக்கணுமா கலர் கலரு வந்து அந்த அம்மா ஈக்குவலுக்கு தா இருக்கணுமா அந்த அம்மா விட கலராவு இருக்க கூடாதா
ஐய்யோ ரொம்ப பெரிய கண்டிஷனா இருக்கே அப்ப நம்பளுக்கு ஒத்து வருமா
அதே மாரி அவங்க அப்பா அம்மால்லா ரொம்ப பேசக்கூடாதா என்னன்னா என்னன்ற மாரி வெச்சுக்கணு
ஆ
இது மாரிலா சொல்லுது எனக்கு சமைக்கல்லா தெரியாது உங்களுக்கே தெரியுந்தான நா கொஞ்ச கொஞ்சமா கத்துப்பே அவ்ளோதா
அம்மா நம்மளுக்கு வேலைக்கு ஆகுமா தெரிலம்மா நீங்க வேணா யாராவ வேற புரோக்கர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தா கூட சொல்லுங்கமா இந்த பொண்ணு இருக்கட்டு சைட்ல
இப்பா எல்லா பொண்ணுங்களுடைய கண்டிஷனுமே இப்போ அப்பிடிதா இருக்கு
ம்
அது மாரிதா இது பண்ணிட்டு போறாங்க நேத்து கூடோ ஒரு மேரேஜ் போணோ அந்த அந்த பொண்ணு பாத்தீங்கல்ல அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஆறு மாசமா பேசினதுதா அந்த பைய வேலைக்கு போல ஒன்னு இல்ல
ம்
வெறு படிச்சிருக்கா அவ்ளோதா அந்த பொண்ண வந்து ஆ கல்யாணோ பண்ணிட்டு இவ அந்த பொண்ணு ஃபாரின்ல இருக்கு வெளிய எங்கேய வெளிநாட்டுல இருக்கு அந்த வெளிநாட்டுக்கு வந்து கூட கூட்டிகிட்டு போற மாரியா இந்த பையனியு கூட கூடிடு போயிட்டு அவளுக்கு அங்க சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கு ஆள் வேணுமா அதுக்கு புருஷன நா கூட்டிட்டு போறே அப்டின்ற மாரி கூட்டிட்டு போறா
ம்
எப்டி இருக்கு பாருங்க
ஆ சரி எதுக்கு நீங்க வந்து போட்டோ அவ பா பொண்ணோடய பயோடேட்டா இந்த மாதிரி எதுனா எனக்கு வாட்ஸ்அப்ல அவங்க அம்மா அப்பா கேட்டு சென்ட் பண்ணுங்க
ஆ ம்
ஆ அதுக்கப்றமா வந்து எ எ எ பையனுகு எ தம்பிக்கு காமிக்கிறே நானு அவனுக்கு பிடிக்கணு இல்லையா அதுக்கு அப் றமா வந்து எங்க அம்மா அப்பாக்கு காமிச்சுட்டு அவங்களுக்கு ஓகேனா அதுக்கப்றமா நம்ம ஃபர்தரா என்ன பண்ணலானு பாக்கலா
ம்
நீங்க வந்து புரோக்கர் யாரா உங்க ரிலேஷன்ல தெரிஞ்சோங்க அப்டின்ட்டு நம்பகமான ஆளு யாரா இருந்தா கூட சொல்லுங்க அதயும் நம்ம ட்ரை பண்ணி பாக்கலா
இல்லபா புரோக்கர் வந்து சொல்றத வுட நம்பகமான ஆள்ட வேண சொல்றே இந்த புரோக் கர்ங்கிட்ட சொல்றது என்ன ஆச்சுன்னா ஒருத்தருக்கு அப்டிதா நானு ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு புரோக்கருன்னு சொல்லிட்டு இது பண்ணே ஒவ்வொரு வா டியு பொண்ணு பக்க கூட்டு போற பொண்ணு பக்க கூட்டு போறேன்னு சொல்ட் டு ஒவ்வொரு வாட்டியு போம்போது ஆயிரரூபாய் கேக்றாங்களா
ஐய்யயோ ஆ
மாப்ள வீடலயு ஆயிரூபா பொண்ணு வீட்டுலயு ஆயிர ரூபா வாங்கிகறாங்கள வாங்கிட்டு வாங்கிட்டு பொண்ணு வீட்டில ஒரு குறை அ மாப்பிள்ள வீட்டில் குறேன்னு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பொண்ணு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இப்டியே கூட்டிகிட்டு போய்ட்டு மாசமான இவங்ககிட்டே ஒரு முப்பதாயிரம் சம்பாதிச்சிக்கிறாங்க அவுங்க இது மாரி புரோக்கருங்க பண்றாங்க அதனால வந்து இந்த புரோக்கருங்க எல்லா நம்பிலா ஒண்ணமே பண்ண முடியாது நம்ம அப்றோ அவங்களுக்கு தானே தேவையில்லாம தண் ட செலவுன்ற மாரி ஆயிடு நானு இந்த ஒரு பொண்ணுனை நேத்து இந்த பொண்ணு கேட்டதுனால நா இது வேன்ன சொல்றே பேசிப்பாக்கடு புடி சி இருந்தா இது பண்ணட்டோ அப்டி இல்லன்னா வேற யாராச்சு கேட்டாங்க கூட நா சொல்றே ஏனா அவுங்க அப்பா அம்மா வயசான அவங்கு சொல்றீங்க அவங்கள பாத்துக்கணுன்றிங்க இந்த பொண்ணு செட் ஆகுமா செட் ஆவாதானு தெரியல நா ஊருக்கு பொண்ணா கூட நல்லா ஏழ்மையிலேயே நெறைய பொண்ணுங்க இருக்குதுங்க அந்த மாரி புள்ளைங்கள் எலா வந்
அதுதான்ப்ப எங்களுக்கு வந்து சவரம் இவ்ளோ போண்ணு அவ்ள போண்ணு நக போண்ணு அப்டின்ல்லா கிடையாது அவுங்க அவுங்களால முடிஞ்சது போட்டோ இப்ப இருக்கிற வேலைவாசிக்கு ஆனா என்னன்னா குடும்பத்துக்கேத்த நல்ல பொண்ணா இருக்கணு வர வர மருமகளால வீடு ரெண்டு பட்டதா இருக்க கூடாது அதுதா மெயின வேணு அதுக்கேத்த மாரி இருந்தா ஓகே கண்டிஷன்ஸ் கா கல்யாணத்துக்கு முன்னாடியே ரொம்ப கண்டிஷன்ஸ் வைக்கிறவங்க எப்டி இருப்பாங்களோ அதுவு ஒரு பயமாவு இருக்கு இல்லையா ச் ஒருப்ப ஒரு நம்மளுக்கு துழிக்கிற மாதிரி கண்டிஷன்னா பெரவாயில்ல சமையலு தெரியாது அப்டி இப்டின்னா இப்ப எங்க அம்மா அப்பா வயசானவங்க அவங்கள பாத்துக்கிறது ச் இப்ப இனிமேட்டு அவங்க வந்து சொல்லி தந்து எப் போ அவங்க கத்துக்கிட்டு அது ரொம்ப இதுவா இருக்கு எதுக்கு வேறயு பாருங்க நீங்க பெரவாயில்ல ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருந்தாலு ஓகே தா பா ஹ ஃபைலா நா கேக்கல மிடில் கிளாஸ் ஃபேமிலினாலு ஓகே
ம் இந்த பொண்ணு நல்ல பொண்ணுதாமா எனக்கு தெரிஞ்சி பொண்ணு நல்ல பொண்ணு தா என்ன சுத்தமா ஒண்ணு தெரியாது ஆனா கத்து குடுத்துக்கிட்டா நம்ப எல்லாமே செஞ்சுக்கோ குடும்பத்தில் ஏன்னா அவங்களுமே ஃபுல்லா ஜாயின்ஃபேமிலியா இருந்து வந்தவுங்க அதனா குடும்பத்தெல்லா ரெண்டா பிரிக்கக்கூடிய பொண்ணு எல்லா கெடையாது
அதல்லா பெரவால்ல ச் இப்ப வந்த எடத்துல ஏ இ இ நம்ம சமயல் வே வே மாரி இருக்கு அவங்க சமையல் வே வேற மாரி இருக்கு அது கத்துக்கிட் அவங்க அதுக்கேத்த மாதிரி மெர்ஜ் ஆறதுக்கு கொஞ்சோ டைம் எடுக்கு இல்லயா ச் இப்ப இனிமேட்டு கத்துக்கிட்டு அவங்க பண்றதுக்கு நா அது சொல்றே இப்ப நானு வந்து அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போ முடியாது வர முடியாது நா நா போன வந் இந்தச்சு நா கொஞ்சமாச்சு கத்து தருவே அவுங்களு ஜாப் போ இருந்தா கண்டியூ பண்றதா இருந்தா அ அந்த டைமிங் செட் ஆவாது சோ அதெல்லா இருக்கு பாக்கலாம் நீங்க ஃபோட்டோ அனுப்புங்க பாக்கலா என்ன ஏதுன்னு பாத்துட்டு பையனு எ தம்பிக்கு பர்ஸ்ட்டு புடிக்கட்டு அவனுக்கு புடிச்சதுன்னா அதுக்கப்பறமா என் என்ன ஏதுன்னு பேசி நம்ம முடிவு பண்லா
ஓகேப்பா ஓகேப்பா
ஓகேப்பா சரிப்பா நா பாத்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்க எனக்கு ஓகேங்களா சரிப்பா பாய்ப்பா
ம் ம்